ஹலோ தோழி கேக்குதுங்களா ஆ செரிங் தோழி எப்டி இருக்கீங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க
உம் எல்லாரு நல்லா இருக்காங்களா உங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா கணவர் பசங்க எல்லாரு நல்லா இருக் காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தொழி எல்லா பசங்க விளையாடிட்டி இருக்காங்க ஆ கணவர் தூங்கிட்டு இருக்காங்க
நல்லதுமா நல்லதுமா உம் இங்க பசங்க வந் து எங்க ஊரு திருவிழாங்கறதுனால அவுங்க தனியா ஒரு பிஸியா இருக்காங்க
ஓ செரி செரிங்க தோழி அதாது ஜாலி தா திருவிழா நாலே
ஆமா அவுங்களுக்கு ஜாலிதா நம்மளுக்கு தா வேல அதிகொ
ஆமா ஆமா ஆமா தோழி ஆ ஆ சாமி எல்லா வருவாங்கல்லா எ எ சாய்ந்தரத்துல வருவாங்களா காலையில வந்துருவாங்களா
அம்மா வாசலுக்கு பாத்தீங்கென்னா அம்மன் வந்து ஒரு தடவ தா வரு அன்னைக்கி ஆமா அன்னைக்கி உ ஆ ஆ திருவிழா ஆரம்பிச்சு மூணாவது நாள் வரு திரும் அம்மன் வரு மத்தபடி நம்மதா அங்க கோவிலுக்கு போணு
ஓங் செரி செரிங்க தோழி எப்டி நல்லா பிரமாண்டமா பண்ணுவாங்களா கோவில்ல
ஆ பண்ணுவாங்கம்மா எங்க ஊரு கொஞ்சோ சின்ன ஊரு இங்கறதுனால தா கொஞ்சோ ரொம்ப பெரிய விரு கெடையாது சின்ன ரொம்ப சின்ன ஊரும் கெடையாது ஆ கொஞ்சோ ஃபெம் கொஞ்சோ இருக்குங்கறதுனால சுமாரா பண்ணுவாங்க கிராண்டா தா நடக்கு ஆனா ஃபங்க்ஷனு வீசிட்டே கூட்டட்டுவான்
சேரி சேரி சேரிங்க தோழி சேரிங்க தோழி அதுக்கப்புற தோழி வேற ஹ எப்டி போச்சு இன்னைக்கு நாளு
ஆ பரவாலாம இன்னைக்கு பால் காவுடிங்குறதுனால நாளைக்கு தீமதி இன்னைக்கு பால காவடிங்கிறதுனால கொஞ்ச நல்லாதா போணுச்சு ஜாலியா இருந்துச்சு
உம் சேரி சேரிங்க தோழி அது மாதிரி அ ஊர் திருவிலானாலே நல்லா ஜாலியா இருக்கு என்ன பண்ணலா அடுத்தது எப் என்ன பண்ணலான்னு தா யோசிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரு உம் சேரி சேரிங்க தோழி வேற தோழி ஆ
வேறமா உங்களுடைய பள்ளி கால பத்தி கொஞ்ச சொல்றீங்களா பள்ளி கல்லூரி கால பத்தி சொல்றீங்களா
ஆ பள்ளி ஆ சேரிங்க தோழி கல்லூரி கால நா முடித்து இப்போ ஒரு ஏழு ஆண்டு கடந்துடுச்சு அ நாலு வருஷ கல்லூரி காலம் ஆ ந நல்லாதா இருந்துச்சு தோழி நா மறக்க முடியாதது ஆ படிச்சோ நல்லா உம் நல்ல நண்பர்கள்லா அமைஞ்சாங்க இது வரைக்குமே தொடர்ந்துட்டுருக்காங்க எல்லாருமே அ பள்ளி கா பள்ளி வந்து நாங்க மாறி மாறி படிச்சோ ஆ சிக்ஸ்த் வரைக்கு ஒரு ஸ்கூல அதுக்கப்பற டென்த் வரைக்கு ஒரு ஸ்கூல் அதுக்கப்பற பிளஸ் ஒன் பிளஸ் டூ வேற ஸ்கூல்லு அது மாரி ஆனா நண்பர்கள் இருக்காங்க கொஞ்ச பேரு தா அவ்வளவா பேசிக்கிறது இல்ல இப்பலா ஆஹ் அதுவு நல்ல ஒரு நினைவுகள் தா அஹ் வேற வேற ஊர்ல இருக்கிறதால போய் பாக்கறதுக்கு சூழ்நிலை அமையல தோழியாதா இப்ப கணவர் ஊரு வேற ஊரு அதனால இங்க வந்து எனக்கு அவ்வளவா நண்பர்கள் இல்ல ஹ் கொஞ்ச தனிமையா இருக்கா மாரிதா இருக்குது இங்க ஆமா தோழி உங்களுக்கு எப்டிய தோழி உம்
ஆ நம்மளோட லைஃப்லா நாள் ரொம்ப அதிகமானதுனால பெண்களாலா ரொம்ப தூரோ வந்து ஃரெண்ட்ஷிப்ப மெயின்டென் பண்ண முடியால அப்டியே போயிடுச்சு கொஞ்ச கொஞ்சமா எதோ ஒரு ரெண்டு பேர் மட்டு இப்ப எங்க ஊர்ல இருக்க பசங்க மட்டு கான்டாக்ட்ல இருப்பாங்க மத்தபடியெல்லா எனக்கு ரொம்ப கான்டாகக்ட் அதிக இல்ல
சேரி சேரிங்க தோழி உம் நீங்க இப்டி ஒரே ஆ ஸ்கூல்ல ஃபுல்லா ஒரே ஸ்கூல் அப்டி படிச்சிருக்கீங்களா
உம் இல்லமா ரெண்டு ஸ்கூல் படிச்ச நா வந்து சிக்ஸ் ஃபிஃப்த் வரைக்கு வேற ஸ்கூல்ல படிச்ச அப்பற சிக்ஸ்த்திலேருந்து டுவல்த் வரைக்கு வேற ஸ்கூலு காலேஜ் இப்ப வந்து வேறு ஏரியால படிச்ச
உம் சேரி சேரிங்க தோழி அதான் அம் ஒர் ஒரே இதுவா வராது யாருக்குமே அந்த மாரி அமையாது ஏன்னா அந்த நண்பர்கள் எல்லா அ நல்லா இன்னு இருப்பாங்க பத்து பன்னெண்டு வரிதம் ஒ ஒன்னா படிச்சவங்க அப்டினு சொல்லிட்டு உம் உம் ஆமா ஆமா தோழி
நீங்க என்னா டிகிரி முடிச்சிருக்கீங்கம்மா
நானா பிஇ முடிச்சிருக்க தோழி
ஆ சரிம்மா பிஇ என்ன படிச்சீங்க
ஆ இசிஇ டிபார்ட்மெண்ட்டு
நல்லது நல்லது எனக்கு அந்த அந்த பிரிவு பத்தி கொஞ்ச விரிவா சொல்றீங்களா இசிஇ பத்தி
அ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க தோழி இது நம்போ வந் து அ இதுல இந்த படிப்பு முடிச்சா நம்ப வந்து அந்த கோர் சைடுனு சொல்லுவாங்க அந்த சைடு வேலைக்கு போலா இல்ல ஐடி சைடு போலா இது வந்து எவர் கிரீன் எந்த பக்க வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெடைக்கு சொல்லுவாங்க அம் ஆ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டத வந்து நம்ப அ அம் நம்ம பிராக்டிக்கலா படிக்காம அ ம் ம் அ கையால செஞ்சு படிக்காம நம்ப வந்து அ பா பாடம் மூலியமா படிக்கிற அ படிப்புதா தோழி இது ஆமா ஐடி ஆமா ஐடில படிக்கிறவங்க வந்து நல்ல பிர ம் மேன்வல்லா செஞ்சு பாத்து படிப்பாங்க இங்க படிப்பு அது மாதிரி லேத்து மிஷினு அது மாரிலா எல்லா மிஷின்ஸ் எல்லாமே அவுங்க வந்து கையில ஹேண்டல் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்போ வந்து அதுக்குள்ள யறங்கி படிக்க மட்டோ அது எப்டி எப்டின்னு மிஷன் லங்வேஜ் மாரி நம படிப்போ எம்ஐல
நல்லதுமா நல்லதுமா என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ல்லா உங்களுக்கு இருக்கு
எங்களுக்கு வா ஊப்ஸ்சு ஆ அதா இது கம்ப்யூட்டர் லங்வேஜஸ்ல்லா இரு க்குங்ள தோழி சிசி பிளஸஸ் அதெல்லா வந்துரும் அதுக்கப்றோ அது இல்லாம இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா நறைய அம் டிஎஸ்பின் பேப்பர் வரு அப்புறம் விஎல்எஸ்ஐ அம் எம்பெட்டட் சிஸ்டம் அது மாரி சர்க்கயூட் ரிலேட்டடா வரு தோழி நறைய
ம் நல்லதுமா இப்ப என் பையன் கூட ப்ளஸ் ச்சு முடிச்சோன ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குள்ளார அனுப்பிதா பையன வந்து அடுத்தது மூவ் பண்ணு எனக்கு ஒரு ஆச என்னது ஜேஇ மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லா எழுத வைக்கணு ஆச இப்ப அடுத்த மூ எனக்கு எப் பண்ணுனு எனக்கு ஒண்ணா இருக்றது பாத்தீங்கன்னா ஒரு கிராமோ இப்ப வெளில எங்கேயி கோச்சிங் கிளாஸ் அனுப்ப முடியல பையன ஆன்லைன்ல பண்லாமா அந்த மாரி ஏதாவது பண்லாமா
ஆன்லைன்லையா தோழி ஆனா அதா நல்லா யாராது முன்ன படிச்சிருந்தவங்க அது மாரி யாராது அவுங்ககிட்ட கேட்டு பண்ற மாரி இருந்தா ஆன்லைன்ல பண்லா மத்தபடினா நேர்ல போய் படிச்சாதா தோழி அது எனா ஆன்லைன்றது வந்து நம்ப ஆர்வோ காட்ணு அவுங்க வந்து சொல்லி் குடுப்பாங்க நம்ப ஆர்வ காட்டி அத படிக்கணு அது மாதிரி ப இருக் கவுங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கு தோழி மத்தபடினா நம்ப கோச்சிங் க்ளாஸ் போய் படிக்கிறது வந்து இன்னும் நல்லா இருக்கு பக்கத்துல இல்லையா தோழி இங்கியோ
ஆமா பக்கத்துல எது இல்லமா இங்கேந்து நா போன் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சி கிலோமீட்டருக்கு தண்டி தா போணு
ம் ம் ம் ம் ம்
கோச்சிங் க்ளாஸ்க்லா போற மாரி இருந்தா குட அது பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைமா இரு இக்கிறதுனால அ ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு சாட்டர்டே சண்டேல ஆ ஆஃப்லைன் போறமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசன இருக்கு
ஆ அது மாதிரி வேண ட்ரை பண்ணுங்க தோழி ஏன்னா அங்கேயும் போய் படிப்பாங்க அவங்களு பாத்து ஓகே அது மாரினா நல்லது ஏன்னா மு முழுசா ஆன்லைன்ல விட அது மாரி ரெண்டு நாள் போயிட்டு வரலால அதெல்லா அது மாரினா பண்லா தோழி இப்ப எப்டி முடிச்சுட்டாங்களா டுவெல்த்து
இல்ல டுவல்து முடிக்ல இப்ப பிளஸ் ஒன் படிச்சிட்ருக்கா பிளஸ் ஒன்லேந்துதா மூவ் பண்ணனு ஆமா பிளஸ் டூ ஆமா பிளஸ் டூ முடிக்கிறப்ப ஜேஇ பாஸ் பண்ணு அப்டின்னா இந்த ரெண்டுச்ச ரெண்டு இயர்யு நல்லா படிக்கணு தரவா
ஆமா ஆமா
அது ரொம்ப டஃபான எக்ஸாமுன் சொல்லுவாங்க ம் பெர்சன்டைல் மார்க் போடுவாங்க அப்டின் சொல்லுவாங்க பர்சன்டேஜுல பர்சன்டைல் அப்டின் சொல்லுவாங்க மைனஸ் மார்க் உண்டு அப்டின்னு சொல்லுவாங்க அதனால எனக்கு கொஞ்ச ரொம் ஆனா கஷ்டப்பட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம ஃபியூச்சரே ப்ரைட் ஆயிடு
ஆமா தோழி அதா இப்ப படிக்கறது தான உம்
ஐ ஐ டி ட்ரிபிள் ஐ டி அந்த மாரில்லா போயில்லா அதனால தா நா முயற்சி பண்ணிட்டுருக்கே
சேரி செரிங்க தோழி யும் பெரியவங்களா
ஆமா பையன் தா ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன் படிக்கிறா அடுத்து பாப்பா வந்து நைன்த் றா
செரி செரிங்க தோழி அடுத்தது முடிச்ட்டா அவங்களு வந்துருவாங்க அப்டியே பின்னாடியே
ஆமா
ம் சரி சரி நீங்க தோழி நீங்க என்னப் அ வேலைக்கு இங்க முன்னாடி போனீங்களா எங்கயாது
மே இல்லம்மா நா வேலைக்கல்லா போல நா ஃபேமிலிய பாக்கணுங்கிறதுனால பசங்கள பாக்கணுங்கிறதுனால நா போல
சேர் சரி சரிங்க தோழி எப்டி தோழி நீங்க நெனைப்பீங்களா போயிருந்திரு க்கலாமோன் அப்டின் சொல்லிட்டு இல்லன்னா அ இல்ல எனக்கு இதுவே சட்டிஸ்ஃபையா தா இருக்கு அப்டின்னு ஏதாச்சு நனைப்பீங்ளா
இல்ல எனக்கு ரெண்டு சைடா உண்டு என்னன் கேட்டா நம்ம வேலைக்கி பேய்ருந்தா பசங்கள பாத்துக்க முடியாது எனக்கு வேலைக்கு போயிரு நம்ம கைலயு ஒரு சின்ன வருமானோ இருக்கணு நம்ளுக்கு டைம் பாஷு நம்ளுக்கு நம்மள சுத்தி இருக்கு சூழ்நெலையும் பாத்தீங்க்னா நம்ம அடுத்தத்து கத்துக்குற மாரி இருக்கும் வேற வேற ஸ்டேஜுக்கு போற மாரி இருக்கு வெளில போய்ட்டா அடுத்தடுத்து கத் துக்லா அது கத்துக்குட்டா அந்த ஸ்டேஜ்க்கு போயிட்லா அந்த மாரி இருக்கு அந்த மாரியு தோணு நம்ம வெளில போயிருந்தா பிள்ளைங்கள பாத்துக்க முடியாது அ இப்ப காலோ வேற ரொம்ப கெட்டு கெடக்கு அந்த மாரியு தோணு
ஆமா ஆமா ஆமா தோழி அதுவு கரெக்டு தா எனக்கு அப்டிதா தோணுது ப ஆ நீங்க சொல்றா மாரிதா அதுவு பயமாருக்கு என்ன பண்றதுன் தெரில வீட்ல யாரு பாத்துக்குறத்துக்கு இல்ல பர்ஸ்ட் ஸ்டண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க யூ கே ஜி படிக்கிறாங்க அதுதா அ அதே ஒரு இதுமா இவ்ளோ படிச்சுட்டு வேஸ்ட்டா இருக்குமே அப்டின் சொல்லிட்டு ஒரு ஒரு சைடு அது மாரி தோணுது எப்டிதா தோழி அதுல இருந்து வர்றதுன் தெரில ம்
நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாது முயற்சி பண்ணி பாருங்க
இந்த மாரி தா பண்ட்டு லப்டாப் தா கொஞ்சோ சரி பண்ணிட்டு அது பண்ண ஸ்டார்ட் பண்ணு தோழி அதுதா அது உங்களுக்கு அது மாரி ஏதாச்சு தெரியுமான் அ ஆ
இல்லம்மா நானே சிஸ்டம் வச்சிருக்க எனக்கு அது மாதி தா நானு தேடிட்ருக்க
ம் ம் சரி சரிங்க தோழி எ எல்லா எடத்துலயுமே அந்த அனுபவோ கேக் கறாங்க தோழி அனுபவம் இருக்கா இருக்கா அப்டின் தா எல்லாமே கேக்கறாங்க ம் நம்ம இப்ப போனாதான அதுக்கு அனுபவம் கெடைக்கு நம்ப நா வந்து காலேஜ் முடிச்ச கையோட மேரேஜ் ஆய்டுச் சி அதுக்கப்றமா எங்கயு போறதுக்கு அமையல சுச்சுவேஷனு அதனாலயே நானு தயக்கமாவு இருக்கு பயமாவு இருக்கு ஹம் என்ன பண்றது அப்டின் சொல்லிட்டு ம் அப்டியே போய்ட்ருக்கு தோழி கண்டிப்பா எப்டி ம் ம் ம் இந்ததா சொல்ற மாரி பாக்கணு ம் ஆமாந்தோ
பசங்கல்லா கொஞ்சோ வளரட்டு கொஞ்சோ வெயிட் பண்ணி பாருங்க
ஆ ஆ சரி சரிங்க தோழி அதா வளந்து அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்ல்லா அவங்க பா பண்ணா மாரி இருக்கணு ம்
நீங்க இப்டி சொல்றீங்க எ பசங்களா வளந்த பசங்களா இருந்தாலுமே இன்னு நா அதுங்களுக்கு சாப்பாடு ஊட்டணு தண்ணியா இருந்தாலு கொழந்த குடுக்கணு எல்லாமே நம்ம தண்ணி குடின்னு சொன்னாதா அவ குடிப்பா ஆமா அந்த மாரி தா அவ ரொம்ப ஒவரா செல்லோ குடுத்து நா ரொம்ப கெடுத்துட்ட
அப்டிங்களா
ய்யாமா அவ அப்டிதா அவ பாப்பா கூட கொஞ்சோ பரவால்ல அது ஒர்க்க அதுக்கு ஓரளவுக்கு பாத்துக்கு இவ அப்டிதா ஆ
ஓ அப்ப பெருசாவாவ அவங்க பாத்துப்பாங்கன் சொல்லி ஒரு நம்பிக்கதான நம்ம இருக் க்கோ இப்ப திரும்ப அதே மாரி இருந்தா
இல்ல நம்ப வந்து ட்ரெய்ன் பண்றதுலயு இருக்கு நாந்தா உட்டுட்டே ஓவரா செல்லோ குடு த்து நீங்க ட்ரெய்ன் பண்ணிக்லா அந்த மாரி ப ட்ரெஸ் அங்க இருக்கு எடுத்து போட்டு ட்ரை பண்ணு நீ பட்டன் போடு நீ வந்து ஷா ஷாக்சு இது மாரி போட்டு பாரு ஷூ இது மாரி ஒதரிட்டு போட்டு பாடு அ இதெல்லா அப்டி க்ளீன் பண்ணு அப்டி நீங்க பழக்கணு ட்ரெய்ன் பண்ணணு
ம் ம் சரி சரிங்க தோழி அதா அதா எ பொண்ணு கூட அவ அதா இப்ப இப்பயு அவங்க எல்லா ட்ரெஸ் எல்லா அவங்களே போட்டுப்பாங்க எல்லாமே எதிர் பாக்க மாட்டாங்க ஒரு சில இதுல மட்டு சாப்பறதுதா ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க இது உக்காந்து சாப்படுறதுக்கு அது மாதிரி மத்தபடினா அவங்க பரவால்ல அவங்க அப்பா கூட பாத்துப்பாங்க நல்லா போகதா சொல்றாங்க நீ ட்ரை பண்ணிய நீ அதுக்காக இதுக்கு இது பண்ற அப்படின்னு எனக்கு தா என்ன பண்ணுவாங்களோ தனியா நம்ம போயிட்டோம்னா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வேற அத கஷ்டப்படுவாங்க ஆனா போய்ட்டு எங்கயாது வெளில அ எங்கயாது பங்ஷன் மாதி போய்ட்டு வந்தா வீடு வீடாவே இருக்காது எல்லா எடமு கலஞ்சு அது மாதிரி இருக்கு அத பாக்கவே பயமா இருக்கு வெளில போறதுக்கே
ஆமா சின்ன பசங்க தான அப்டிதா பண்ணுவாங்க
ஆமா ஆமா தோழி ப்பா ம் சரிங்க தோழி அடு த்த கால்ல பேசலாமா நேரம் ஆ ஆ ஆ சரிங்க தோழி ஆ நன்றி